வணக்கம் தோழி
வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே மதிய மூணு ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க மதியான ஆச்சு சாப்ட்டீங்களா
எல்லா முடுச்சாச்சு நீங்க
ம் சாப்ட்டாச்சு சும்மாதா சீரியல் தா பாத்துட்டு இருக்கே
சேரி நானும் அதே தா பண்ணிகிட்டு இருக்கே
ஏனா இன்னிக்கி ரொம்ப ஸ்பெஷலான டேன் சொல்லலா ஏனா வந்து இன்னிக்கு என்னோட ரெண்டு பசங்களுமே ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு ஆமா மத்தியானோ சாப்பாட ஒக்காந்து பொறுமையா சாப்பர்ற உணவே தனி சுகந்தா ஒரு மாசமா மல்லு கட்னது ரொம்ப போராட்டம்மா போச்சு எனக்கு
பள்ளிக்கூடம் அணுச்சாச்சுங்ளா அரை நேரமா முழு நேரங்ளா
இப்ப முழு நேரந்தா ஏ சாயிங்காலே நாலு மணிக்கு வருவாங்க
அப்படியா
அ னா இருந்தாலு ஒரு பாக்கோ கவலையா இருக்கு பிள்ளைங்க என்ன பண்றாங்க படிக்கறாங்களா சின்ன பையன வேற அனுப்பிருக்கே ஃபர்ஸ்ட் ஸ்டண்டர்டு அவ வந்து ஒருவ எதாவ் து நெனைக்கற ஆனா இல்ல பசிக்குமா செரியா சாப்ட்டானா சாப்ட்டா அவ ரொம்போ கொஞ்சோ நேரோ அதிகமா எடுத்துக்குவா அவ பொறுமையா சாப்புடுவா வேகமா சாப்பட மாட்டா அதா சாப்ட்டானா இல்லையான் வேற கவலையா இருக்
நம்ம யோசனையா இருக்க ஏன்னா ஒரு மாத காலம் நம்ம கூடவே இருந்துட்டு நம்மளே எல்லாமே பாத்து பா த்து பண்ணீட்டு இப்ப திடீர்ன்னு அவ போவும்போது நமக்கு அது யோசனையாவும் இருக்கும்
ஆமா ஆமா
நமக்கு கொஞ்சோ ஒடம் ஓ செரி எதாவது பள்ளிக்குடத்துல எல்லாமே செரியா குடுத்துருவாங்க இல்லிங்ளா உணவு உணவு நேரத்துல உணவு குடுத்
அவங்க வந்து மணியாச்சுனா வந்து போது எ எடுத்து வை அப்டின் சொல்லிருவாங்க மின்னயாவது ஆ இதுக்கு முன்னாடி இருக்குற இதுக் மூன்ற மணிக்கு வந்துருவா வந்தா நா கொஞ்ச சாப்பாடு ஊட்டி உடுவ இப்ப நாலு மணி ஆகு அது அது வரைக்கு செரி இருக்கு வயிறு அவனுக்கு இருக்குமா இல்ல சாப்பாடு பசிக்குமான்னு ஒரு டவுட்டாவே இருக்கு
பாக்லாம் இன்னிக்குதான போயிருக்காரு போயிருக்காரு
இது ஜாலிய நா டி வி பாத்துட்டு இருந்தாலு அவ நெனப்பு இருக்கதா செய்து ஒரு பக்கோ சந்தோஷமாவு இருக்கு ஒரு பக்கோ ஐயோ புள்ள என்ன செய்யறா படிக்கறானா பாடத்த நல்ல க கவனிக்கறானா மிஸ்ஸு எதனா ஒரு வேல திட்டறாங்களா எதனா கேக்கறாங்களா ஒழுங்கா பதில் சொல்றானான் அந்த ஒரு ஏக்கமாவே இ
கண்டிப்பா யோசனை இருக்கு தோழி எந்த ஒரு பெற்றோரா இருந்தாலு கண்டிப்பா அந்த யோசன இருக்கு எனா கைக்குள்ளயே நம்ம கொழந்தைய வச்சுட்டு இப்போ நம்ப அனுப்பும்போது அவங்க யோசி நம்ம யோசிப்போ அனா இந்த நேரத்துக்கு அவ என்ன பண்றா என்ன பண்ணி ப்பா நம் முன்னாடி இருக்கும்போது இந்த நேரத்துல வந்து தூங்கிட்ருப்பானே இந்த இந்த மாதிரியான தின்பண்டம் சாப்ட்டுட்ருந்துருப்பா அப்டின்லா நம்ம யோசிப்போ இல்லிங்ளா
ஆமா ஆமா கண்டிப்பா
கண்டிப்பா இருக்கு என்ன சமையல் பண்ணீங்க இன்னக்கி
இன்னிக் என்ன சமையல் பண்ண நா வந்து ஆ பருப்பு கெட்டியா பருப்பு உ வெச்சிட்டே இருப்போ கொஞ்ச தண்ணியா இப்ப முருங்கா இன்னைக்கு அந்த முருங்கா போட்டு வெக்க கூட எனக்கு நேரம் இல்லாம போயிடுச்சு ரொம்ப இன்னிகின் கீர வாங்கனனால ரொம்ப மணி ஆயிடுச்சு அதனால கெட்டி பருப் பு மாரி நல்லா சுவையா கொஞ்ச வெச்சுட்டு அப்பறோ கீர வாங்கியிருந்தே அரக்கீர அது நல்லா தேங்காலா போட்டு நல்லா பொரியல் மாரி செஞ்சே செஞ்சிட்ட அன ஏ சின்ன பிள்ள பாத்திங்கன்னா கீர வந்து சாப்பட மாட்டா அனா அவனுக் மட்டு முட்ட தனியா நல்லா இல்லன முட் முட்ட தனியா அவனுக்கு மட்டு ஃப்ரை மாரி பண்ணி அவனுக்கு குடுத்தே பெரிய பையே கீர சாப்பிடுவா சின்ன பையே சாப்பிட மாட்டான் இவனுக்கு கீர குடுத்துட்டு அவனுக்கு மட்டும் முட்ட கிண்டி குடுத்துட்டே வந்தே இந்த நேரோ பாருங்க ஐயோ லஞ்ச் பேக் வேற காணோ கரெக்டா ஐந்துநிமிடம் தா இருக்கு எனக்கு தேடறே தோட லஞ்சு பேக் கெடைக்கவே இல்ல எனக்கு ஏதோ வேற ஒரு பையில போட்டுதா கொண்டு போய் குடுத்துட்டு வந்தே வீடு ஃபுல்லா தேடிட்டே இன்னுமே ஆம்புடல எங்க போச்சுன்னு தெரியல உங்க வீட்டுல என்ன சமையல்
இங்க வந்து பாத்தீங்கன்னா சாதம் சாம்பார் ரசம் தா சமையல் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் அப்டியே அமர்ந்தாச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு
ம்
இனி அடுத்து ஈவினிங்க்கு சாயங்காலத்துக்கு எதாது பண்ணணும் நைட்டுக்கு எதாது சாப்பாடு செய்யணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மழையா இருக்கு மொதல வெயில் ஆமாங்க வெயிலா இருந்துச்சு இப்ப அப்டியே மாறிடுச்சு
ரொம்ப வெயிலா இருக்கு அதனால வீட்டுக்குள்ளயே இருக்கு ஆமா
ச்சு இல்லைங்களா காலம் மாறிடுச்சு இப்ப வெயில இருந்து இப்போ பாத்து பாத்தீங்கன்னா மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்றோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மழை வந்துட்டு தா இருக்கும் அது ஆரம்பம் தா நீங்க ஊர்ல மழ பெய்யுது
அத என்னவோ வெயில கூட எப்டியே தாக்கு பிடிச்சிட்டு இருந்தே இந்த மழ ஆரம்பிச்சுச்சுன்னா ரொம்ப
செரமம் தோழி கண்டிப்பான தோழி இப்போ ஒரு துணி வீட் ட்டு வீட்டுல வேல செய்யுற நமக்கு பாத்தீங்கன்னா துணி துவைச்சு துணி தொவைக்கிறது எனக்கு வந்து அந்த மாரி மழைக்காலத்தில ரொம்ப ஒரு பெரிய பாடா இருக்கும் ஏன்னா துணி தொவச்சி காய போடுவோ இல்லைங்களா காய போடும்போது மழை அந்த மாதிரி அந்த மாதிரி இதுல சரியான காய் சரியா காயாது அது வந்து ஒரு ரொம்ப செரம்மா இருக்குங்க அது ஒரு பெரிய விஷயமா இருக் எனக்கெல்லா அது பெரிய தலவலியா இருக்கும் மத்த வெயில் காலத்துக்கு கூட உண்மையாலுமே ரொம்ப சமாளிச்சிடலாங்க தோழி இந்த மழைக்காலத்த கண்டிப்பா சமாளிக்கவே முடியாதுங்க
ஆமா ஆமா
நீங்க பட்டுப்புடவைகள் எல்லாம் வச்சுருக்கிங்களா தோழி
பட்டு புடவைகள் இருக்கு வச்சிருக் ஒரு நாலு அஞ்சு வச்சிருக்கேன் நெனைக்கிறே நான்
பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா தோழி அது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பட்டு பூச் ச்சி மூலியமா உற்பத்தி பண்ற பட்டுநாள செய்ற காஞ்சிபுரபட்டு ஏன்னா இந்த அது எப்டின்னா எனக்கு ஆமா ஆமா இது வந்து என்னோட தோழி ஒருத்தர்வங்க வந்து இத பகிர்ந்துகிட்டாங்க இது நா உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டான எனக்கும் அது சந்தோஷம் தா ஒரு பூச்சி வகை ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ட்ரம்மு மாதிரி டிரம்முக்குள்ள போட்டு அது உற்பத்தி உற்பத்தி பண்ணுவாங்களாம் அந்த உற்பத்தி பண்ணும்போது அது வெள்ள வெள்ள கலர்ல தா பட்டு பூச்சி மொதல்ல வருங்களாமா அதுல இருந்து தா அது என்ன ஆகுன்னா அந்த பட்டு ட்டு எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்பறோ அது அந்த கம்பளி பூச்சி தெரியுங்களா அந்த மாரி மாறிடு அதுல வர அந்த பட்டு வெச்சுதா நம்ம வந்து பட் டு சேல செய்யிறாங்க முதல்ல வந்து வர பட்டு வந்து வெள்ள கலர்ல தா இருக்கு அததா நிறம் மாற்றி நமக்கு வந்து விநியோகிக்கும் போது நமக்கு குடுக்கும் போது பாத்தீங்கனா வேற வேற நிறமா நமக்கு குடுக்குறாங்க ஆனா அது வந்து இப்போ நெறைய பட்டு புடவைகள் இருக்கு இப்ப நம்ம பாத்தோனா இளம்பிள்ளை பட்டு அப்டின்னு நெய சொல்றாங்க இது எல்லாத்தையு ஒப்பிட்டு பாக்கும்போது காஞ்சிபுரம் பட்டு தா தூய்மையான பட்டு சுத்தமான பட்டு அப்டின்னு சொல்லி சொல்றாங்க
அதனாலதா அது வில கூட இருக்கு
ஆமாங்க ஆமாங்க இப்ப கல்யாணமே ஒரு கல்யாணத்துக்கே பாத்தீங்கனா காஞ்சிபுரம் பட்டி எடுக்கும்போது நல்லா மொறுமரு இருக்கு அது நீங்க தொட்டு பாத்தீங்கனாலே வித்தியாசம் தெரியு இப்போ இருக்கிற காலகட்டத்துல வரப்பட்டு எல்லா பாத்தீங்கனா ரொம்ப அப்டி இந்த ரொம்ப சாஃப் டா நம்ம அந்த பளீட்ஸ் எடுக்கும் போது அத உம் அந்த பிளீட்ஸ் எடுக்கும் போது அது நல்லா நிக்குது ஆனா பட்டுப்புடவைக்க பாருங்களே கண்டிப்பா நிக்காது அத நம்ம கட்றதுக்கு எடுத்து பண்றதுக்கே ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப காலம் அவகாசம் ஆன மாரி இருக்கு இருங்க அது வந்து ரொம்ப நாள் ஆகு கண்டிப்பா கண்டிப்பா ஏனா ஏங்கிட்ட வந்து அதிகம் புடவைகள் எதுவு இல்ல பட்டுப்புடவைன் பாத்தா ஒன்னே ஒன்னுதா இருக்கு நா அதிகம் நா புட புடவை கட்ட விரும்ப மாட்டே ஏதாவது ஒரு கல்யாணம் திருவிழா இந்த மாதி இருந்தா மட்டுதா அதிகமா ஏனா நெறைய பேர் இப்ப வந்து அததானே பண்றாங்க யாரு வந்து புடவை வந்து அதிகம் கஷ்டப்பட்டு
உம் உம்
எல்லா வந்து இப்போ சுடிதார் ஒரு சுடிதா ஒரு சுடிதார வேற ஒன்னு எடுத்து போட்டு ஆம்மா ஒரு கீழே ஒரு பேண்ட்ட போட்டு ஒரு ஷால் போட்டா வேல முடிஞ்சிச்சு புடுவை யாருடு
மே வரேவு சுடிதார் டாப் மாடல் இப்ப நெறைய டாப்ஸ் வந்து இப்ப வர கம்மி வெலல இப்ப வளைக ச சமூக வள தளங்ளல்லா பாத்தீங்கனா நெறைய வந்து போட ஆரம்பிச்சட்டாங்க பாத்து பாத்து மூணு டாப் ஐந்நூர்பா அந்த மார்லா ன்னா நெறைய அந்த மாரி குவிச்சறாங்க வாயிங்க்கறாங்க இந்த புடவ எடுத்து டைம் எடுத்து த்து கட்டுறதுக்கு ஒரு டாப்ப போட்டோமா பேண்ட போட்டோமா ஷால்ல போட்டமானு ஓடி போயறாங்க வேலைக்கு போற நெறைய பெண்கள் அவ இப்ப அத மார்தா விரும்றாங்க சாரி எடுத்து டைம் எடுத்த கட்டுறத இல்ல அழகா டாப் போட்டுட்டு ஒரு கம்பல் அதுக் மேச்சிங்கா போடறாங்கன்னு செயின் எதுவு போடம ஒரு கம்பல் சூப்பரா போட்டு அழகா போயறாங்க இந்த புடவைையல்லா எப்பயாவது வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கதா கட்டுவாங்க
ஆம்மா புடவை எடுக்கறது புடவை கட்டுறதுனாலே ஒரு பெரிய ஒரு அ ஒரு பெரிய வேலையா இருக்கு ஏனா நாளைக்கு கட்டு ஆம்மா நாளைக்கு கட்டுறே அப்டின்னா நா இன்னைக்கே வந்து பாத்தீங்கனா அதுக்கு வந்து நல்லா பிரிப்பேர் பண்ணிருணு என்ன மாதிரியான கம்மல் போடுறது செயின் போடுறது வளையல் போடுறதுன்னு சொல்லி முன்னாடி எடுத்து வெச்சு அந்த புடவய முன்னாடியே வந்து அந்த பளீட்ஸ் எல்லா எடுத்து வெச்சு அது கட் டி அதெல்லா ஒரு பெரிய வேலையா இருக்கு அதுக்கு நம்ப பேசாம ஒரு சுடிதாரப்போட்டு போயிடலாமே அப்டின்னு சொல்லிதா இப்ப இருக்கற காலகட்டத்துல எல்லாரு யோசிக்கிறோ நானுமே அப்டித்தா கட்டலாமே ஏதோ ஒரு விசேஷம் அப்டின்னா நம்ம கட்டிட்டு போலாம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்டிங்கு போது நம்ம க ட்டிட்டு போலா தெய்ரியமா நமக்கு அந்த ஒரு அதுவு பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துல அந்த புடவை கட்டி ரொம்ப நேரோ நம்மால இருக்கவு முடியறதில்ல ஒரு மணி நேரோ ரெண்டு மணி நேரம்ங்க ஒரு நாள் ஃபுல்லா இருக்கணும்னா எனக்கு ல்ல அது ஒரு மாதிரி ஆயிடு கச கசனு ம்
வந்து நம்ம வேல செ செய்யாம இருந்தா இருக்கலா அந்த புடவைய கட்டிட்டு எனக்கு தெரிஞ்சு வேல செய்யக்கூடாது புடவ அழகா கட்டுனம்னா அது எ கசைங்கிரோ இங்க தெரியு அங்க தெரியுன்னே நம்மளுக்கு அது ஒரு மாரியா இருக்கு புடவ கட்னா வேல செய் கூடாது சும்மா உட்காரணு மேலாக்க இருந்துக்கிடு இப்ப வேல செய்யறதுக்குலா அது வந்து அந்தளவுக்கு லாயிக்க இந்த பக்கோ ஓப்பன் ஆகு இல்ல அந்த பக்கோ எறங்கு இந்த பக்கோ ஏறு இது தூக்கி சொருகணு அந்த மாரியே இருக்கோ நம்ம இதே பங்க்ஷன்ல போவன்னா பெரவால்ல
ஆமா அந்த வெயில் காலத்துல எல்லா கட்டிட்டு இருக்கவே முடியாது தோழி உண்மையாலுமே
ஆமா
அது ரொம்ப செரமோ ரொம்ப நாள் கட்டணு அதுவு பட்டுப் புடவயளலா கட்டு போது நமக்கு ஒரு மாதிரி கச கசன்னு இருக்கு அந்த வெயில் காலத்துல கட்டிட்டு நம்ம
கூட அந்த மாரி இரு சில பேர் அந்த மாரி இப்ப கொஞ்சோ கட்ற்றதுனால சாஃப்ட்டா அப்டியே நம்ம உடம்புல இருக்கிற மாரியே தெரியாது இன் அப்ப அதே மாதிரி டாப்புமே அந்த மாதிரி இருக்கு நல்லா சாஃப்டு ரயான் கிளாத்ன்னு சொல்லுவாங்க டாப் இப்ப அந்த மாதிரி இப்ப நானு அந்த மாதிரிதா இப்ப கடைசியா கூட இப்போ மூனு மெட்டீரியல் தா எடுத்தே எடுத்துதா லாங்ஃப்ராக் மாரி தைக் இருக்குவே நல்லா இருக்கு உடம்புல அந்த துணி இருக்கிற மாதிரியே தெரிய மாட்டேங்குது நம்ம நைட்டி போட்டா எவ்ளோ ஃபிரீடமா இருக்கணு அதே மாரி அந்த டாப்பு அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு ரயான் ரயான் கிளாத் னு சொல்லுவாங்க நம்ம அத தொட்டு பாத்த தெரியு நல்லா சாஃப்டா இருக்கு அது
அந்த ரயான் துணியிலயே பாத்தீங்கன்னா புடவையு இருக்குங்களா இல்ல நமக்கு எப்டி அந்த மாரி
ரயான்ல புடவ இருக்கான்னு கேக்குறீங்களா
ஆமா ஆமா அது கிளாத்துல புடவ இருக்கான்னு கேக்குறே
இதுவரையு நா இது பண்ணது இல்ல ஏன்னா எங்க அம்மா வந்து ரொம்ப வயசனாங்க அவங்கள பாத்த பாத்த இப்ப அவங்க மாதிரி நானுமே இப்ப வெயிலுக்குன்னு ஒரு நாலு நாலு இது தைக்கலாண்ட்டு மெட்டீரியல் தா வாங்கினால சாஃப்டா இருக்கு தச்சு நம்ம போடலா அப்டின்னு ஒரே நைட் நைட்டியே போட்டுருந்தா வீட்ல எல்லாரு திட்றாங்க எப்ப பாரு இதுலேயே இருக் கே அப்டிண்ட்டு அதனால சும்மா டாப் மாரி அது கொஞ்சோ லாங்ஃப்ராக் மாறி நம்ம தச்சு போடலா ஆனா அதுல புடவ இருக்கான்னு எனக்கு தெரிய சுடிதார் தா இருக்குன்னு நெனைக்கிறே மெட்டிரி
சரிங்க ஆனா அது நல்லா இருக்கு இல்லைங்களா நம்ம உடம்புக்கு ஏத்
குவாடு
விட்டு பொறுத்த வரையு கச ஒரு மாரி நல்லா வெயிட்டா இருக்க மாரி இருக்கு ஆனா இந்த ரயானுங்கிறது வந்து
அது வெயிட் கூட இருக்காது ஹல்காவா இருக்கு ரொம்ப
செரி செரிங்க தோழி நானும் அந்த துணி எடுத்து நா வந்து ஒரு டைம் முயற்சி பண்ணி பாக்குறே ஏன்னா ரொம்ப நாள் நா நெனச்சுட்டே அந்த துணியில வந்து ஒரு ஃப்ராக் எடுத்து போடணு அப்டின்னு நெனச்ச செரி எனக்கு அந்த காட்டன்னு சொல்லுவாங்க இல்லலைங்களா அந்த துணியில ஒரு புடவை இருக்கு ஒரு இது சுடிதார் இருக்கா இதுல வந்து
ஆனா காட்டன விடவு இந்த நா சொல்ற ரயன் வந்து இன்னு கொஞ்ச கம்பஃர்டபுளா இருக்கு ரொம்ப நல்லா கொஞ்சோ இலகுவான துணியா இருக்குன் நெனைக்கிற ஆமா அது போட்டாலு கொஞ்சோ ஒரு மாரி இருக்கு
ம் செரி கண்டிப்பா நா வந்து ஒரு டைம் எடுத்து நா முயற்சி பண்ணி பாக்குறன் தோழி நம்ம அடுத்த இணைப்புல கால்ல கண்டிப்பா சந்திக்லாங்க
சந்திக்லா நன்றி
ஓகே நன்றி வணக்கம்